வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க தோழி நீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா தோழி
உம் சாப்பிட்டேன் தோழி நீங்க சா
ஆஹ் சாப்ட்டாச்சு தோழி
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
என்ன சமைக்க போறீங்க தோழி டெய்லியுமே வந்து நாளைக்கு என்ன சமைக்கிறது நாளை என்ன சமைக்கிறது ஒரு பெரும் தலவழியாக இருக்கு தோழி
ஆமா தோழி கரெக்டா சொல்ரீங்க சேம் தான் சிஸ்டர் இது எப்படின்னா இந்த அப்படியே ரொட்டேஷனா போகுது டெய்லி தூங்க வேண்டியதா இருக்கு எழுந்து காலையில சமைக்க வேண்டியதா இருக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு சமை சமைக்க வேண்டியதா இருக்கு அப்புறமா இரவுக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது யோசிச்சு யோசிச்சு தலையே சுத்திட்டே இருக்கு தோழி
கரைக்ட்டு தோழி கரைக்ட்டு தோழி நாம இப்போ வந்து ஒரு குடும்ப பெண்கள் ஆயிட்டோமா இருபத்தி நாலு மணிநேரம் அத பத்தியே யோசனையாவே இருக்கு தோழி ஹலோ ஹலோ தோழி ஹலோ ஹலோ தோழி ஹலோ ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹலோ தோழி தோழி லைன்ல இருக்கீங்களா